ஆஹ் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க கேக்குது கேக்குது நான் பேசுற கேக்குதா என்ன சார் என்ன பண்றீங்க
சும்மாதான் உட்காந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கேன் காத்தி கீழ உக்காந்துட்டுருக்கேன்
ஆ உம் நி போ காலேஜ் குடிச்சிங்க
நான் இப்பதான் நான் மாஸ்டர் டிகிரி இப்பதான் மே மந்த் முடிச்சே
ஆ ஓ முடிஸ்டு நெஸ்ட் டிகிரி போலா ஒரு ஐடியால இருக்கது து ஆ முடிஸ்ட்டு நான் யூஜி முடிச் டு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனா
த்ரீ இயர்ஸ் ஆய்ச்சா
ஆமா த்ரீ இயர்ஸ் ஆய்டுச்சி நான் ஒர்க் போய்ட்டு இருந்தேன் கேப்ல ஒரு டூ இயர்ஸ் கிட்ட அப்றோ நேர் வந்து நான் வீட்ல இப்பதான் வீட்ல தான் இருக்கேன் செரி எம்சிஎ பண்ணலான் அப்டின் ஒரு ஐடியால இருந்தேன் இதே எங்க அக்கட ஆ அப்டின்னு இருக்க ஆனா எங்க அக்கா என்ன சொல்ற ஆ நீ வந்து எதுக்கு ட்ரை பண்ற எல்லாமே வந்து பிஜி எல்லா முடிச்சுட்டு சும்மாதான் இருக்காங்க எல்லாருக்கு வேலய கிடைக்குது ம் ம் உம் எல்லாருக்கோம் இப்ப எல்லாமே வந்து ஏ ஐ வந்துச்சு அனால வேஸ்டுங்க ட்ரை பண்ண எல்லாமே மோஸ்லி பிஜி முடிச் சு எல்லா சும்மா எதுக்குதான் பண்ணோன்னு தெரில அப்டின்தான் சொல்றாங்க நீ அதுக்குனா பண்ற டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணு இப்ப வந்து நறிய இன்ஸ்டூட்லா வந்துருச்சில நீ ஸ்டே வீட்லந்து வெளியே வுடு போயிட்டு ஸ்டே பண்ணி கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட எக்ஸாமு அ இது இது பண்ணா கூடோ உனக்கு ஏன்னா யூஸ் நல்ல ஒரு வேல கிடைச்சிதுன்னா அதுல ஒரு உனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்ப நீ பிஜிய முடிஸ்ட உனக் வேலக் கிடைக்கோ நீ கன்ஃபார்ம் சொல்லுவியா இல்ல நல்ல வேல கிடைக்கோம் அப்டியே வேல கிடச்சலு லோ சேல்ரி தான் கிடக்கோ நீ அப்டியே வந்து அதுல வந்து நான் ஒரு நல்ல வேலக்கு போனோ அப்டின்னு நினச்ச நான் வந்து எம்சி பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டேன் ஆ அது வந்து உங்களுக்கே தெரியோ மேக்ஸ் முடிச்சி மோஸ்ட்லி வந்து டீச்சிங் சைட்ல தான் வேலபுளா இருக் வோர்க்கு மத்த சைடு எதுவு இருக்காது சொ அதனால எம்சி பண்ணலாம் டேம் முடிஸ்ட்டு அந்த மெரி போலா இல்ல ஐ டி பில்லா குள்ள போலாம் அப்டின் இப்ப தான் நா நினச்சிட்டு இர்ந்த இவன் வந்து இப்ப என்ன இந்த மேரி என்ன கன்பியூஸ் பண் பண்ணிட்டான்
நீங்க ஆஹ் பிஜி யூஜி முடிச்சுட்டு ஒர்க் போனீங்கல்ல அது என்ன ஒர்க் போனீங்க
அப்ப வந்து நான் அப்ப வந்து எனக்கு எது எந்த ஐடியாவுமே இல்ல காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் வந்து எங்க வீட்டுல நான் சொன்னாங்க எங்கேயும் ஒரு ப்ரொடக்ஷன் லைன் ஒரு கம்பெனி இருந்துச்சு அங்க போனே அங்க அங்க வந் து து அங்கதான் ஒர்க் பண்ணேன் ஆஹ் முடிச்சு ட்டு இதுக்கு அப்புறம் வெளியில சென்னைல போயிகிட்டு இருக்கேன் ட்ரை பண்றப்ப உங்களுக் இத்தன வருஷம் கேப் இருக் கு ஏன்னா பிரஷர் தான் எடுப்பான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க காக்கனேஜ் போய் ட்ரை பண்ணப்ப எல்லாமே எல்லா ரவுண்டு ரெண்டு ரவுண்டு இதுமாரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு போன் பண்றேன்றாங்க அதுக்கு அப்புறம் போனே பண்ணல எனக்கு நான்வெஜ் ப்ராசஸ் தான் போன் பண்ணேன் நானு நானும் அது வேலைய விட்டுட்டு நான் வந்து ஒரு த்ரீ மந்த் வந்து வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் போனேன் நானு அது முடிச்சட்டுதான் ட்ரை பண்ணும் நறைய இடத்துல வந்து மோஷ் இட்லி வந்து கெரியர் கேப் நால்லா ரிஜெக்ட் பண்ணாங்க ஒரு சில இடத்துல எதுக்குனே தெரியல ஆனா த்ரீ ரவுண்டு முடிச்சு மேனேஜ் எல்லாம் முடிச்சுட்டுதான் வந்தேன் அப்பயுமே வந்து போன் பண்றேன்னாங்க ஆனா போன் பண்ணவே இல்ல
நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ வீட்டுல சும்மாதான் இரு இப்பதான் மே மந்த் முடிச்சேன் ரிசல்ட் எல்லாம் கூட வந்துருச்சு இப்போ கோடிங் படி மெடிக்கல் கோடிங்கோர்ஸ் போனேன் வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா இது பக்கத்திலயே இருக்கிற கம்பேனிக்கு வேணா போ வெளி ஊருக்குனா விட மாட்டேங்
சான்சே இல்ல சிஸ்டர் நீங்க பக்கதுலயே கிடைக்குனு பாதீங்கனா உங்களுக்கு சான்ஸ் இல்ல ஏனா அவங்களுக் நல்ல ஒரு கரியர்ல இம்ரூமெண்ட் இல்ல ஒரு அப் ஆஃபர்சுனிட்டி வேணுனா நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபாம் கெடைக்கிற இடத்துக்கு போனாதான் உண்டு
உம் உம்
வெளிலப்
ச் இல்ல இப்ப வீட்ல வேற இப்போ அலைன்ஸ் பாக்கரபிச் விட்டாங்க
உம்
பாத்துட்டு இருக்கனால இங்க வேண்டா இங்கனுகுளயே பக்க ஏனா முடிச்சது இப்பதா மே மந்த் தா முடிச்சிருகே நீ பாகிரதந்த பக்க பக்துல வேணா பாரு வெளிய எங்கியு போ வேணா அப்டிறாங்க நானு தேடிகிடு தா இருக பக் பக்கத்துல போனா பக்கத்துல இருக்குறதுகு வேகன்சி இல்லங் வேகன்சில இந்ததையு ஒண்ணு போடாம இருகாங்க சோ அனால வெயிட் பண்ணிட்டு இருக்கே
எனக்குமே வந்து சிஸ்டர் அதா சொல்றனே எனக்க எனகுமே வந்து அலைன்ஸ் பாத்துடு தா இருகாங்க அதனாலதா நா சொல்ற நீ இப்ப வந்து நீ இப்ப காலேஜ் வந்து ரெண்டு வருஷ முடிச்சுட்டு அதுகப்றம் ஒரு நல்ல ஒரு வேலைய ஜாயின் பண்ணி அதுக்கு ரெண்டு வருஷதுகு அப்பறம தா ஒரு நல்ல செர்லே இப்ப ஒன்னு பண்ண முடியு அதுவரைக்கு நீ கல்யாண பண்ணாம என்ன பண்ணுவ முப்பது வயசுல கல்யாண பண்ணுவியா அவகிட்டா ஒரு கேள்வி கேக்றேன் இதுக்கு எது கரக்ட் நம்ம ஆனா இப் எப்டியோ சமாளிச்டேன் எப்டியனா ஏ வேல எங்க கா காலேஜ் நா கல்யாண பண்ண கூடாதா என கல்யாண பண்ணிட்டு வேல போக்கூடாதன அப்டி இப்டினு நானு அவள்ட்ட கொஸ்டின் கேடன் ஆமா இது இருந்தாலு அப்டி இப்டி சொன்னா நா பாதுக்றன் அப்டி இப்டி சொனா ஆனா அதெலா வந்து கரெக்டா செட் ஆவுமா நீயே யோசிச்பாரு அபடின அதுக்காக கல்யாணம் கொண்டாடுறதுனாலக்கு கெரியர் என எல்லாரும் அம்ம விட்டுட்டு இருக்காங்க எத்தன பேரு கல்யாணம்ணனு வேலைக்கு போயிட்டு இப்ப நல்லா வேல பாக்கலயா அது வந்து ஆனா ஃப்யூச்சர் பாட்னர் பொறு பொருத்துதா அதெல்லா அமையது. அஹே ஆஹ எ எனக்கு. கென்னன்னா. கல்யாண ஆனாலு சேரி எதா இருந்தாலு சேரி நம்போ நம்போ உனக்கு கெரியர்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக். னு அப்படின்ற மாரி ஒரு ஐ. இதுல்லதா இருக்க. இப்ப நா வந்து எனக்கு கன்ஃயூஸா இருக்கு. நெக்ஸ்ட் டிகிரி பன்லாமா இல்ல வந்து எங்க அக்கா சொன்ன மாரி வந்து டிஎன்பிகே போயிட்டு ஸ்டே பண்ணி அதுக்குப். பிரிப்பேர் பண்லாமா.
டிஎன்பிசி நீங்க பிரிப்பேர். பண்றதா இருந்தா நீங்க ஒன்னு அக்காடமி போயி அந்த மாரி பிரிப்பேர் பண்ணணு. வீட்ல உக்கார்ந்து இருந்து பிரிப். பண்ணலா ஆனா ம்ச். நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்குதா நமக்கு. து நம்மளால முன்னாடி போக முடியும் நம்ம. ம்ச் இப்ப இப்ப ஏதாவது ஒரு சப்ஜெட். விட்டு நம்ம லோவா இருந்தோ அப்படி நீங்க நீங்க வந்து பிஎஸ்சி மேக்ஸ்தா எடுத்திருக்கீங்க டிஎன்பிஸ் மேக்ஸ் உண்டு. அப்படிங்கறப்போ உங்களுக்கு மேக். ஸ்சு ஓரளவு நல்லா தெரியும் மத்தபடி நீங்க. ரீசனிங்கு அப்புறோ. தமிழ்லதா நீங்க இது பண்ற மாரி இருக்கும்மே.
அதெல்லா ஒண்ணு இல்ல சிஸ்டர் இப்ப வந்து எனக். அதெல்லா பிரச்சன இல்ல இப்போ நாங்க வீட்லோ. உக்காந்து படுச்சாலு இது பண்லா. ஆனா எங்க வீட்ல வந்து வீட்டுல மோஸ்ட்லி எல்ல எல்லா வீட்டு மாரிதா வேல செய்யறது அந்த மாரி இப்ப வந்து நொய் நொய்னு ஏனா வேல சொல்லிட்டே இருக்குறது உக்காந்து. படிச்சாலு அதிகம் படிக்கணு.
ஆஹ அததா அததா சொல்ற வீட்டுல உட்காந்துட்டு நம்ம நாள படிக்க முடியாது ஏன்னா ஒரு பொட்ட புள்ள வீட்ல இருக்கும்போது. அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த வேலய பாரு இந்த வேலய பாரு அது எடுத்துட்டு வா இது எடுத். துட்டுவா அப்படிபாங்க அப்படிங்கறப்போ நம்ம ஒரு. ஒரு ஒரு ஒரு மனநிலையில உக்காந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட நம்மளால படிக்கவே முடியாது. ஆஹ அப்படிங்கறப்போ நம்ம அக்காடமிக்கு போய் படிச்சாதா உண்டு அக்காடமிக்கு போய் படிச். உண்டு பீஸ்க்கு நெறைய ஃப்ரீ அக்காடமியும் கூட இருக்கு அங்க போய் வேணா இப்ப ட்ரை பண்லா.
த்தி அக்காடமில வந்து அந்த அளவுக்குல்லா வந்து நம்மளுக். கோச்சிங் தர மாட்டாங்க.
ஆஹ் ஆஹ் ஹ தருவாங்க என் ஃப்ரெண்டுலாம் கூட அங்க தான் ஹ இப்போ ஆஹ் ஓரளவு சில இடத்துல உம் ம் கண்டிப்பா
இப்ப கிடைச்சிருச்சா உங்களுக்கு
இல்ல இப்பதான் எக்ஸாம் எழுதிருக்கான் ரிசல்ட் ரெண்டு மாசம் ஆகும் அவன் வந்து என்ன எக்ஸாம் ஏதோ எக்ஸாம் எழுதனா இப்ப ரன்னிங் பிசிகலுக்கு ட்ரை ப பண்ணிட்டு இருக்கான் ஒடம்பு பாடி இது ஃபிட் பண்ணிட்டு இருக்கான் அதனால ரன்னிங் போயிட்ருக்கான்
இப்போ எஃப்தி எஸ்ஐக்கா பிசிக்கா
எஸ்ஐ இல்லஆனா வேற ஏதோ எக்ஸாம் சொன்னா என்ன எக்ஸாம் மறந்து போச்சு
ஆஹ் ஆனா என் கூட காலேஜ் படிக்கிறப்பே ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கே ஒரு மூணு பேரு கிட்ட கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடுச்சு அதுக்கே ஆமா அவுங் ஆனா வந்து அப்பல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ட்ரை பண்ணா இப்ப அஞ்சு வருஷம் ஆயி ஆனா இப்பதான் உங்களுக்கே கிடைச்சிது ஒரு இன்னும் கிடைக்கல ஆனா அவன் வந்து ஆனா இன்னும் ட்ரை பண்ணிதான் இருக்கான் ஆனா அவன் எந்த வேலைக்குமே போவாம டி என்பி ஸிக்குலேயே வந்து டைப் ப்பிங்ல்லாம் முடிச்சுட்டு அதுக்குனே வந்து லைப்ரரி போயிட்டு கிளாஸ் போயிட்டு இதே மாதிரிதான் எல்லாருமே ரொட்டீனா இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இதுலயே அப்பனா ஒரு மூணு பேர் ஒரு பொண்ணு வந்து ரெண்டு எக்ஸாம் எழுதுனா குரூப் ஃபோர் எழுதுனா குரூப் டூவும் எழுதுன அவனுக்கு ரெவுனுட்டி டிபார்ட்மெண்ட் குரூப் டூலையும் கிடைச்சு குரூப் ஃபோர்லையும் கிடைசிச்சு அத என்ன பண்ணிட்டா குரூப் டூல ரெவ்னியூ டி இன்ஸ்பெக்டரா வந்து அத சூஸ் பண்ணி அதுல போய் ஜாயின் பண்ணிட்டா
செரி செரி இப்ப என் கூட பசங்க என் கூட படிச்சவங்கள கூட நான் இது படிச்சிருக்கேன் கோடிங் படிச்சிருக்கேங்கறனால போகலாம் ஆனா பீ வீட்ல வந்து வெளிய விட மாட்டிக்கிறாங்க அதுதான் இப்ப பெரிய இதா இருக்கு நம்ம இருக்கு ஊர்லயே நம்ம கடைக்கும் அப்படின்னா அது யாரு குடுப்பா எல்லாரும் குடுத்துடுவாங்களா அவுங்க வேக்கன்சி இருக்குமா ஃபஸ்ட் அத யோசிக்க முடிக்கிறாங்க நான் ஆலைன்ஸ் பாத்துட்டு இருக்க இங்கயே வெளிய எங்கயும் போ வேண்டாம் இங்க இங்கன்னு இருக்கிற வேலையா வேற ஊர்ல இருக்க போதும் அப்படின்ல்லாம் சொல்றாங்க ந்னி கூட நாஸ் சண்ட சண்ட தான் போட்ட நா இருக்கு எனக்கு வந்திருக்கு நான் போறேன் எனக்கு குரூப்ல வந்திருக்கனும் போறோம் அப்டின்ங்க வேண்டாம் இங்கனுக்குள்ளே இல்லாத வேலையோ அங்கன்னு இருக்கு இங்கனுக்குள்ள பாக்குறதா இருந்தாபாரு அப்படிங்கிறாங்க
எல்லாம் பண்ணாலும் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது சிஸ்டர்
வெளிய ஊர்ல வந்து இன் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ண போறன் பஸ்ட் இன்ட்டவியு அட்டன் பண்ணாயாது இப்ப விடணும்ல கிளாஸ்ல இருந்து நா படிச்சப்பு கிளாஸ்ல இருந்து நாலு அஞ்சு பேர் போறாங்க அவுங்க கூட தான் நான் சேர்ந்து போக போறன் அப்ப அதுக்குமே விட மாட் கிறாங்க ஈவினிங் நைட் போல அண்ண வருவான் அண்ண வந்ததுக்கு அப்பறம் அவன் கிட்ட தான் கேட்டுட்டு
நீங்க இப்டி சொல்லுங்க நான் ஒரு ஒரு கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்பறம் நா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கே டு வந்துருவேன் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சன நீங்க அதுக்குள்ள நீங்க ஏன்னா இப்ப பாக்க அமிச்சு இப்பே வந்து அமன்ஜிடாது இப்படியும் பாக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஒன் இயர் ஆயிடும் அப்டியே இது பண்ணாலும் அரேன்ச் பண்றதுக்கு டைம் ஆவும்
ஒன் இயர்லாம் ஆகாது இல்ல சிஸ்டர் அப்டில்ல இல்ல எங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப இத தான் பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா நா இப் ஒரு நாலு மாசமாவே பாத்து திட் தான் இருக்காங்க ஏ எப்டி இந்த இயற்க்குள்ள இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் சாட்டிங்லே நாங்கள் வச்சுடுவோ எப்டியாவது வச்சுடுவோம் அப்பின்னு சொல்லிட்டு நிறைய வருது சிஸ்டர் வறங்க ஒண்ணு இப்போ ஒரு ஜாதகம் அந்த மாரி பொருத்தம் இல்ல அந்த மாரி சொல்றாங்க சில இது இன்னும் எதுவுமே நாங்க நேர்ல போய பாக்குற மாரியி அந்த மாரி எதுவுமே இல்ல ஆனா பாத்துட்டு இருக்காங்க
அதான் ஒன் இயர் ஆயிடு எல்லாத்தி பிஃக்ஸ் பண்றதுக்கா அது சொல்ற எல்லாருக்கும் செட் ஆவாது நையிட்டேன்னா மூவ் எல்லாருக்கும பா பாக்க ஸ்டைல் ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் டக்குன்னு வந்து பிக்ஸ் ஆயிடுது நறைய பேருக்கு வந்து ஒன் இயர் வரைக்கும்போய்டும் உம் உம்
உன்னு போயிடும் அதுக்க அது கரெக்டு தான் பாத்துட்டு இருக்கு நா அததான் சொல்றேன் நா நீங்க பாருங்க நா ஒண்ணு நீங்க பாக்க வேடா நான் சொல்லவே இல்ல நீங்க பாக்குறது வரைக்கும் பாருங்க நா நா போகதான் சொல்றேன் விடமாட்டிக்கிறாங்க நானும் எவ்வளவுதான் போராடே
வேல வந்துச்சுணா அப்பறம் பேசலாம் ஓகே பாய்
இன் ஆடியபிள் அன் இன்டஜிபல் இன் ஆடியபிள்
கட் பண்ண முடியல நீங்க கட் பண்ணுங்க
ஹலோ
கட் பண்ண முடியல
ஆமா எனக்கும் கட் பண்ண முடியல தெரியல
நெட்ஒர்க் சம் ப்ராப்ளம்